கேக்குதாப்பா கேக்குதா ஹலோ
ஹலோ
ஆ கேக்குதா நா பேசறது ஆ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்க நீங்க எப்புடி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க சாப்பாடு ஆச்சுங்களா
ஆ முடிஞ்சுது முடிஞ்சுது நீங்க சாப்டீங்களா
ஆ சாப்டேங்க
ஆ பொண்ணு என்ன பண்றா சாப்டாலா
பொண்ணு இங்கதா லேப்டாப்ல பாத்துட்ருக்காங்க
ம் எல் எல்லா பிள்ளைங்களு இப்ப அப்டிதா
ஆம்மா அவுங்களே ஓபன் பண்ணி அவளே பாக்கறா எல்லாத்தயுமே எனக்லா கொழந்தையா இருக்கப்ப லேப் டாப் யூஸ் பண்ண தெரியாது
மொபைல் யூஸ் பண்ண தெரியாது நமக்கெல்லா நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் கூட ஞாபகமாக போட தெரியாது இப்
இல்ல டி வில சேனலே எனக்கெல்லா மாத்த தெரியாது இவ அதெல்லாமே பண்றா
அதுதா பண்றாங்க இப்ப எல்லாருமே அப்புடி இல்ல இப்ப இருக்க பசங்க ரொம்போ தெளிவு ஈஸியா ஒன்னத்த பாத்தா கத்துக்கறாங்க
கரெக்ட்டு நம்ம இருந்தப்போ தாத்தா பாட்டி எல்லா கூட இருந்தாங் அவுங்க இருந்தாங்க கைடன்ஸ் இருந்துது அந்த மாதிரி நம்ம
ஆமா இப்பதா எல்லா எடமு தனிக்குடித்தனமயிடுச்சே எங்க இருந்து பசங்களுக்கு தெரியு
ஜாயின் ஃபேம்லியே கம்மியா தாங்க இருக்கு இப்ப பிளாட்டுங்க எல்லாரு பளாட்டூல்ல போயிட்டாங்களா எதுத்தாப்லா இருக்கவுங்களயே பாக்க முடியரதுல்ல பைர்ஸ்ட் யாரு இருக்கானு தெரியாது யாரு போறானு தெரியாது இப்ப பசங்களயு கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ளயே நிறைய பேரு இருந்தாங்க இப்ப அந்த மாரில்லா யாருமே இல்ல அதுதா பிரச்சனையே
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ சொல்லு கேக்குதா
கேக்குது கேக்குதுங்க சொல்லுங்
ஆ அததா வந்துட்டு அப்பெல்லா வயசானவங்க இருந்தாங்க நல்லாருந்துச்சு லைஃப்பு இப்பெல்லா வந்து தனியா இருக்கும் போது கொழந்தைங்க வளக்கறது எல்லாமே ஒரு நல்லது கெட்டது சொல்ல முடியல நம்ம சொன்னா அவங்களுக்கு புரியாது பெரியவங்க சொன்னா பாட்டி சொல்றாங்க தாத்தா சொல்றாங்கன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க நம்ம சொன்னோம்னா என்ன எப்ப பாரு அம்மா திட்டிடே இருக்காங்க அப்பா திட்டிடே இருக்காங்கன்னுவாங்க நம்ம சொல்றதுல இருக்க நல்லது கூட புரியாது அதுதா ஜாயின்ட் ஃபேமிலில அதுதா ஒரு வித்தியாசோ ஜாயின்ட் ஃபேமிலிக்கு நார்மல் ஃபேமிலிக்கு
ஒரு மாரி என்கேஜ்டாவே இருக்கோ இப்ப நம்ம தனியா உக்காந்துருக்கோல இப்ப நம்ம தனியா உக்காந்துட் பசங்க ஸ்கூல் போயிட்டாங்கனா நா மட்டுந்தா இருக்கே இதே கூட ஜாயின் ஃபேமிலினா யாராது இப்ப இருந்தாங்க ஏஜ்டு பீப்பிள் இருந்தாங்கன்னா நமக் கொஞ்சோ நல்லாருக்கு அவுங்க கூட பேசிட்டு கொஞ்ச நேரோ ஸ் பெண்ட் பண்லா
எனக்குமே இப்ப பாருங்க இவ இருக்கா இப்ப நானுந்தா வீட்ல இருக்குறதே இப்போ ஏன்னா எல்லாரு வேலைக்கு போயிடுறாங்க நானு இவளுந்தா இருக்கோ கமிட்மெண்ட் கமிட்மெண்ட் க்கு இப்ப இருக்கற நாட்டு நடப்புக்கே எல்லாரு ஓடிட்டேதா இருக்காங்க வேல செஞ்சாகணும்ல பசங்க பாக்கணு ஸ்கூல் பீஸ்சு கட்டணும் வெல வாசியுமே அதிகமா ஏறி போயிடுச்சுல்ல
ஆமா இப்ப எல்லாமே எரிடிச்சு அதனால
ம் அதுதான் பிரச்சனையே வெலவாசி ஏறி நாடாடு நடப்பு வந்து டெவலப்பா அதாவது வளர்ச்சி வர வர எல்லாமே அதிகமாயிட்டே தா போகுதே தவிர எதுவு இதுவாகல கம்மிய ஆகால
ஆமா இருக்க இருக்க ஏறிட்டே தா போது இனி நம்ம பசங்க காலத்துல எப்டி இருக்குமோ தெரில
ஆமா என்ன பண்ண எல்லாமே பொருட்கள் வந்து
நறைய இயேன் பண்ணணு
கரெக்ட்டு
என்ன சாப்ட்டீங்க
இல்ல தயிரு தாங்க ஏன்னா வெயிலு போட்டு வாங்கிட்டு என்ன சொல்றது வெயிலு ரொம்ப வெயிலா இருக்கு அதனால
ஆமா வெயில் அதிகம் தா வெயில்ல வந்து நார்மல் சாப்பாட விட கொஞ்சோ லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கும் போது நல்லாயிருக்கு
ஆமா எனக்கு சமைக்குரதுமே கஷ்டமா இருக்குங்க ஒருத்தர இது பண்ணி இது பண்ணுனா நம்ம ஒருத்தரா செய்யறதுக்குள்ளயே நமக்கு டைம் ஆயிடுதா ஆளுங்க இருந்தப்ப எனக்கு பிரச்சன இல்லாம இருந்தது இப்ப என்னடன்னா சமைக்கிறதுக்கு நமக்கே போது போது ஆயிடுது
ஆமா வெயிலு ஆமா
முடியல சுத்தமாவே முடியல வந்து அந்தடைய நலமதா இருக்கு
ஆமாம ஆமா கரெக்ட்டு தா
ம் பாரு கொழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்மே குடுக்காதீங்க
இல்ல இல்ல குடுக்குறதுல்ல நானே ஏன்னா அவுனுங்களுக்கு நடுல் கொஞ்சோ ஸ்கின் அலர்ஜி மாரி வந்தது அதனால இப்போ எந்த ஐட்டம்ஸ்மே குடுக்குறத இல்ல முன்னாடியாவது வந்து ஃபஸ்உ்டு சாப்டுட்டு இருந்தாங்க ஒரு ஃபை ஃபோர் ஃபவ் இயர்ஸாவே நிறுதியாச்சு ஏன்னா அவுனுகளுக்கு எது சாப்ட்டாலு ஒத்துக்க மாட்டேங்குது அதனால விட்டுட்ட பட் இப்போ எல்லாமே அப்டிதா ஆயிடுச்சு இப்ப என்ன எல்லாமே வந்து நெறைய கலப்படம் தா அதனால ஹெல்தினே கெடையாது எதுவுமே
ஆமாங் தனி குடும்பமா இருந்து கஷ்டமா இருக்குல்ல நமக்குமே சொல்றதுக்கு ஆள் இல்ல
ஆள் இல்ல இதே இப்ப பெரியவுங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த சாப்பாடு செய்ங்க அந்த சாப்பாடு செய்ங்கன் சொல்லுவாங்க இங்க நமக்கு அது க௲குமே ஆப்ஷன் இல்ல
கரெக்ட்டு
இப்ப தா ஏன்னா இப்போ இருக்க எல்லாருக்க தெரிஞ்சிருக்கு த இதோட அரும ஆ எல்டெர்ஸ் கூட இருந்தா எப்டி இருக்கு கூட்டு குடும்பத்தோட அரும ஏன்னா வந்து அதுவே வேறு மாரி இருக்கு பசங்களோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கு வளர்ற பிள்ளைங்களோட
இப்போ அப்டி இல்லல்ல இப்ப இருக்க பசங்க நம்ம சொன்னா கோவப்படுத்துங்க அவ்ளோதா அதுக்கப்றோ யாரு நல்லது கெட்டது யார் சொல்லுவா வீட்ல பெரியவங்க இருந்தா கொஞ்சோ நல்லாயிருக்கு
அப்டி தா போயிட்டு இருக்கு இனி வர காலத்துலயாது புரிஞ்சுக்கிட்டு எல்லாரு ஜாயின் ஃபேமிலியா இருந்தாங்னா நல்லாருக்கு.
ஆமா எல்லாமே பெரிவிங்க இருந்தப்போ டி வி கொ கொறஞ்சிச்சு. நறைய விளாண்டாங்க அந்த மாதிரி பாத்தாங்க.
ஏ ஈவ்னிங்ல எல்லா நல்லா ஸ்பென் பண்ணுவாங்க எல்லாரு உக்காந்து வெளிய உக்காந்து பேசிட்ருப்பாங்க.
டி கத சொல்றதுல்லா இர்ந்துச்சு. இப்ப எங்க ஆள் இல்லாம டி வி செல்லு
ஃபோன் தான கத சொல்லுது எங்க தாத்தா பாட்டி சொல்றாங்க ஃபோன்ல்லதா எல்லா ஷாட்ஸு என்னென்னமோ நமக்கே ஒன்னு தெர்ல ஆனா எல்லாம் பாக்குறாங்க.
ஆமா கரெக்ட்டு தா எம் பொண்ணுல்லா வது இப்யே இ லேப்டாப்பு இது பண்ணுது இதெல்லாமே வை என்ன நெட்ல இது பண்ணணுமோ அதெல்லாம்
தெரிது அவுங்குளுக்கே தெரிது அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி டெவலெப்மெண்ட்டு தா. ஏனா வந்து இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு எல்லாமே டீட்டெய்லா தெரிது. அதனால தா ஃபோன குடுத்தா அவுங்க அதுல தா கத்துக்கறாங்க அதுல யாராதுப் பசங்க வந்து அம்மா அப்பாவ எதித்து பேசினா அவுங்க அத அப்டியே பேசுறாங்க. இதே தா தாத்தா பாட்டி இருந்தா சொல்லி தருவாங்க இப்பிடி பேசக்கூடாதுப்பா அப்டி பண்ணக்கூடாது.
ஆம் ஹ.
அதுதா விஷ்
கரெக்ட்டு. ஆ அதனால கூட்டு குடும்பந்தாங்க என்ன பொறுத்த வரைக்கு நல்லது வெலவா சி கொறயுங்கற்னால ஒர் ரெண்டு பேர் வேலைக்கு போவாங்க.
ம் ஆமா எ வீட்ல ஒர் ரெண்டு மூணு பேர் வேலைக்கு போனா கூட மிச்ச இருக்கவங்க இருப்பாங்க நல்லா வந்து எல்லாரு ஜாலியா சேந்து ஸ் சமைச்சு சாப்டுவாங்க.
ஆமா.
பசங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு ஒரு ஜாயின் ஃபேமில்ல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு திருப் த்தியான ஒரு லைஃபாருக்கு. ஐ சாயங்காலோ வந்தா எல்லாரு இருப்பாங்களேனு அவுங்கவுங்க வீட்லியு பசங்க இருக்கு. எல்லா ஒன்னா இருந்தாங்கன்னா ஜாலியா இருக்குல்ல.
ஆமா எனக்லா எங்க தாத்தா ஸ்கூல் உ ட்டு வந்தொன்னே என்ன எ என்ன பண்றனோ இல்லியோ என்னோட லன்ச்சு பாக்ஸ்தா இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பாப்பாங்க. ஆ பாரு லன்ச்சு சாப்படாமதா வந்திருக்கா அவ. அப்பிடீனுட்டு இப்ப
ஆமா. ஆமா ம் அது ஒரு லைஃப்தா ஆனா நெஜமா. இப்ப பாருங்க என க்குமே எப்டி இருக்குன்னா வீட்ல ப்ப பசங்க ஸ்கூல் போயிட்றாங்க நா முன்னாடி வேலைக் பேய்ட்டிருந்தே. அப்ப ஒரு மாரி ஃப்ரீயா இருந்துச்சு அப்புறோ நடுவுல பசங்களுக்கு ஒடம் செர்ல பாத்துக்க ஆளில்லன் நின்னுட்டே. இப்ப பசங்க ஸ்கூல் போறாங்க எனக் கு வீட்ல பாத்தா போரிங்கா இருக்கு என்னதா வீட்ல வேலையவ் பாத்தாலு எவள் நேரோ பாக்க முடியு. இதே கூட யாராவது இருந்தாங்கனா நமக்கு கு கொஞ்சோ இதுவா இருக்கு பேச்சு தொணைக்கு பேசிட்டிருக்கலா ஜாலியா கோயிலுக்கு போலா ஒரு வெளிய போலா அந்த மார்ருக்கு இப்ப சப்போஸ் வந்து இப் இப்ப என்னோட ஹஸ்பண்டோட தம்பி அவங்க ஒஃப் இருந்தாங்கனா இப்போ ஜாய்ண்டா ரெண்டு மூணு மருமக இருந்தோனா ஜாயின்ட் ஃபேமிலி மாரி இருந்தோனா கொஞ்ச ஜாலியா இருக்கு
ஆமா இல்லைங்கன்னா ஒருத்தர் போடு ஒருத்தர்பாங்க பாத்துக்லா
ஆமா இப்ப கா அது பசங்க ஸ்கூல இருந்து வரும்போது எல்லா ஒரு கேங்கா வருவாங்க நல்ல ஈவினிங் வந்துட்டு விளாடுவாங்க படிப்பாங்க அந்த மாரி இருக்கு அந்த மாரி நல்லாருக் கு ஜாயிண் ஃபேமிலி வந்து அதெல்லா ஒரு இதுதா ஒரு வரோந்தா கெடைக்காது முன்னாடியெல்லா இருந்துச்சி இப்ப வந்து நெறைய எடத்துல
ஓ ஆமா ஆமா
மீன் இருக்கு ஆனா அவங்கள சுத்தி அந்தளவுக்கு இது இல்ல ரிலேஷன்ஸ் இல்லாம இருக்காங்க
ஆமா கரெக்டுதா வந்து நம்ம இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே கொஞ்ச கொஞ்ச என்ன சொல்றது கருத்து வேறுபாடு எல்லா வருதுல்ல நமக்கு ஜாயிண் ஃபேமிலியா இருந்தோ ஆ ஒரு தனிம அந்த இது இருக்காது என்னனாலுமே அவங்களையுமே அதுமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு கூட்டு குடும்பத்துலையுமே
ம் இருக்கு ஆனாலு வந்து என்னன்னா இப் அது வந்து அப்போ இருந்துச்சு பட் இப்பயு இருக்கு ஆனா என்ன இப்ப என்னன்னா இப்ப நெறைய புதுப்புது விஷ்யங்கள் வருது இப்ப நம்ம தனியா இருந்தா நெறைய விஷ்யங்கள் யோசிக்கிறோ நம்ம இதே ஒரு ஜாயின் ஃபேமிலி நாலு பேர் இருந்தோம்னா ஒன்னா உக்காந்து சமைக்கலா பேசிட்டிருக்கலா டிவி பாக்கலா அதிகமா நம்ம யோசிக்கிறதுக்கு உண்டான இது கடையாது சுட்டிவேஷன் அமையாது நம்ம கொஞ்ச ரிலாக்ஸா இருக்கோ மைண்ட் அளவுல க்ளியரா இருக்கு
கூட வந்து இருக்காங்கில்லையா நம்ம இப்ப உங்களுக்கே உங்க நாத் த்தனாறு இருக்காங்கன்னா அவுங்க அவுங்க புரிஞ்சிக்கிறத பொறுத்து தா எல்லாமே
ஆமாமா அது ஒன்னமோ உண்ம தா நம்ம கூட வந்து ஒத்து போற ஆளுங்களா இருக்கணு
ஆமா இப்ப உங்களுக்கு அவங்களுக்கு ஒத்து போச்சுன்னு வைங்களே ஒரு ஃப்ரெண்ட்லி மாலகு ஒரு நீங்க ரெண்டு பேரு ஒரு நட்பா இருக்கீங்க அப்டீன்னா அது வேற அவுங்க அத ம அத வந்து வேற மாரி எடுத்து புரிஞ்சிக்கிட்டாங்கன்னு வச்
ஆமா அது கரெக்டு தா அது கரெக்டு தா அவுங்க எடுத்துக்கறத பொறுத்து தா எல்லாமே சப்போஸ் அவுங்க வந்து நமக்கு ஏடிக்கி போட்டியா இருந்தாங்கன்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ் தா வரு ஜாயின் ஃபேமிலிலையு
இல்லை இப்ப புரிஞ்சிக்ட்டாங்கன் வைங்ளே அந்த ஒரு சுச்சுவேஷன் தா அதுல ஒரு நறுக்கு நமக்கு ஜாலியா இருக்கு ஏன்னா ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க நீங்க ரெண்டு பேர்தானே இருக்கீங்க உங்களுக்கு ஒரு நாலு பேர் போ
ம்
வீ கேர் ஹாஸ்பிடல் அப்டினு தைரியமா
ம் ம் ஆமா ஆமா கரெக்டுதா
ஆமா அதா கூட இருக்கிற ஆளுங்களோட கேரக்டர் பொறுத்து தா எப்டின்றது நல்லா பழகுனா ஓகே ம் பாப்போ ஃபியூச்சர்லயாது நம்ம பீரியடுலயே வந்து ஜாயிண்டு நம்ம பீரியட்ல ஜாயி்டு ஃபேமிலி குறஞ்சிருச்சு இனி நம்ம பசங்க காலத்துலலா அதலா சுத்தமா கெடைக்காது
இல்ல இப்ப நம்மளாச்சும் ஒரு ரெண்டு பசங்க அப்டினுதா அப்பல்லா ஒரு போல இருந்துருந்தாங்க அதோடையு நிறுத்திட்றாங்க எங்க
இல்ல ஆமா அதுதா ரொம்ப கஷ்டோ ஏன்னா ரெண்டு பசங்க இருந்தா சண்ட போட்டுக்கிறாங்க இருந்தாலு ஏதோ ஒரு ஃபேமிலியா இருக்கோ ஒரு ஒரு கொழந்தைங்க அங்க சிங்கிளாகவே வளர்துங்கல்ல
அவுங்க அப்ப அவுங்க கெடையாதில்ல அவுங்கென்னா அப்ப அவ போது வளக்கனுமே அதுக்கு இப்ப இருக்குற வெலவாசிக்கு எல்லாருமே ஒரு கொழந்தை
போதுன்றாக ஆமா அது கரெக்ட்டு தா இப்ப அப்டி தா இருக்
அக்க பக்க இது பண்ணா அவுங்க யோசிக்கிறாங்க யாரு
ம்
கொழந்தையா என்ன தோழி வெலவாசி அப்டி இருக்கு
ஆமா அப்டிதா யோசிக்கிற நெலைமையா தா இருக்கு இப்போ
என்னங்க
ஃபினான்ஷியல் அப்டி ஆயிடுச்சுல ஃபீஸே பாத்தீங்கல்ல ஃபீஸ் கட்ட முடியாது அதுவே ப்ரச்சனையா இருக்கு
உண்மங்க அத சொல்லுங்க கரெக்ட்டு
ஃபீஸ்லதா ப்ரச்சனயே ஃபீஸ் இருக்கு இப்போ பொம்பள புள்ளையா இருந்தா நக நக வெல எங்கயோ போயிடுச்சு ஆம்புள புள்ளையா இருந்தா ஒழுங்கா படிக் படிக்க வைக்கணு அவன் நாளைக்கு ஒரு ஃபயூச்சுருல ஒரு ஃபேமிலிய ரன் பண்ணனுன்னு அவன படிக்க வெக்க ஓடுவோ இப்புடிதா ஆக மொத்தோ இதுல நம்ம வாழ்க்கன்றது ஒரு கொஷ்டின் மார்க் தா இப்டியே ஃபேமிலி அப்டி இப்டின்டு போயிட்ருக்க மாரிதா இருக்கு என்ன ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இருந்தாங்க ஒரு ஜாயின் ஃபே ஃபேமிலினா கொஞ்சோ கொஞ்சோ ஷேர் பண்ணிக்கலா ஒரு ரிலாக்ஸ்சா இருக்கு நம்ம பேசிக்கலா இந்த இப்ப நம்ம ஃபோன் பண்ணி பேசுறோல்ல அந்த மாரி நேர்லயே உக்காந்து பேசிட்டு எல்லா வேலையு பாக்கலா கொஞ்ச ஜாலியா இருக்கு
கரெக்டங்க சித் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் போக போக எதாச்சும் வருன்னு நெனம்போ நம்புவோ செரிங்ளா எதுவு இது பண்ண வேண்டா செரி பாருங்க இன்னொரு இணைப்